ஹலோ
ஆ சிஸ்டர்
சிஸ்டர் பிரைஸ் தெ லார்ட்ங் சிஸ்டர்
பிரைஸ் லாட் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
நல்லா இருக்கே சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் வேலல்லா முடிஞ்சுதுங்ளா
ஆ எல்லா வேலயு முடிஞ்சுங்க உங்குளுக்கு எல்லா வேலயு முடிஞ்சா
ஆ முடிஞ்சதுங்க சிஸ்டர் முடிஞ்சது சோரி உங்கள்ட்ட பேசலாமேன்தா கால் பண்ணேங் சிஸ்டர்
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வண்ட்டீங்ளா சிஸ்டர்
ஆமாங்க போயிட்டு வந்துட்டோ நீங்க போயிட்டு வந்துட்டீங்ளா
ஆமாங்க சிஸ்டர் போயிட்டு வண்ட்டோ
செரி ஓகேங்க
அத்தா பைபிள பத்தி பேசலாமா
ஆ பேசலாங்க
செரிங்க சிஸ்டர் சர் தானியல் இருக்காரு இல்லியா அவர பத்தி உங்களுக்கு கத தெரியுமா
ஆ கொஞ்சோ தெரியு இருந்தாலு உங்களுக்கு தெரிஞ்ச இத சொல்லுங்க ஆ சேர் பேசலா
சிஸ்டர் இப்போ தானியல்லுங்கிறவரு அதுக்கு ஒரு இதே இருக்குது இல்லியா தானியல் சாப்டரே இருக்கு தானியலிங்கிறவரு வந்து ஒரு தீர்க்க தரிசியும் கூட அப்டிதாங்க சிஸ்டர் தீர்க்க தரிசி தானே தான ஆமாங்க அவரு வந்து நேபுகா நேச்சருன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்காருங் சிஸ்டர் அவரோட அரசாட் ட்சில வந்துட்டு அந்த ராஜா எப்டின்னா தன்னோட செலய தா கும்பிடணு நீங்க மத்த கடவுளையு கும்பிட்டுக்கலா ஆனாலு மாச தில எண்ணெயு கும்பிடணு ஒரு மாசத் த்தில நீங்க மத்த கடவுள கும்பிட்டாலு
ம்
வருஷத்துல மூணு மாசோ என்னையு கடவுளா கும்பிடணு அப்டிங்கிற மாரி இந்த நேபுகாத்து நேச்சர் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெச்சிருந்தாராமா அப்போ அந்த மாரி அந்த ராஜாவோட அந்த ஒரு அரண்மனையில வாலிப பசங்களயெல்லா இந்த ஆர்மிக்கு ஆள் எடுப்பாங்க இல்லிங்களா அந்த மாரி அரண்மனைக்கு ஆள் எடுக்குறாங்க
செரிங்க
அப்ப அந்த மாரி எடுக்கும்போது இந்த தானியேழுங் க்கற தம்பி தானியேலு சாத்ராக் மேஷாக் காபேத்னேகோ அப்டி அவங்களோட ஃப்ரன்ட்ஸ் எல்லாரு சேந்து போறாங்க அந்த வேலைக்கு அரண்மணைக்கு போயிட்டு அங்க போய் செலக்ட் ஆகறப்ப நெறைய பேரு வராங்க எல்லாத்துலயு செலக்ட் ஆகி இவங்க நாலு பேர் பேரு அந்த அரண்மனை வேலைக்கு செலக்ட் ஆயிட்டாங்க
ஓகேங்க
அப்போ செலக்ட் ஆயிட்டு அவங்க அங்க இருக்கறாங்க சிஸ்டர் அந்த அரண்மனை வேலையில போயிட்டு அப்ப இருக்கும் போது அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கு நல்லா அப்போ ஆ தன்னோட வேலைக்காரர்கள் எப்டி இருக்கணு நல்லா பலசாலியா இருக்கணுனு சொல்லிட்டு டெய்லியு நல்ல நல்ல அந்த கறி விருந்து எல்லா மாமிசங்களு குடுத்து நெறைய சாப்பிட வைக்கிறாரு அப்போ இந்த தானியேலு அவர் நண்பர்களு என்ன பண்றாங்கன்னா அத எடுத்துக்கிறதே இல்ல சாதாரண காய்கறி பருப்பு வகைகள் இந்த மாரி உணவுகளே அவங்க சாப்ட்டிறாங்க அந்த ராஜா என்ன பண் றருனா எல்லாரு நல்ல பலமா வரணு மாசத்துல ஒரு தடவ வந்து செக் பண்றாரு எல்லாத்தையு கூப்பிட்டு எல்லா பலசாலியா ஆயிட்டாங்ளா அப்பதான போருக்கெல்லா அனுப்ப முடியு அப்டின்னு ஆனா இவங்க நாலு பேர் இவங்க அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ்சுகல்லா ஒண்ணுமே சாப்பிடறது இல்ல இந்த தானியேல் கூட இருந்த ஃப்ரெண்ட்சுக ஆனா இவங்க நல்ல பலசாலியா இருந்திருக்குறாங்க இத பாத்துட்டே இருந்தவங்க எல்லா போய் ராஜாட்ட சொல்றாங்க இந்த பசங்க வந்து நம்ம குடுக்குற உணவுகள வந்து சாப்ட்டுறதே இல்ல அவங்க வந்து இஷ்டம் போல காய்கறியதா சாப்ட்டுட்டு இருக்கறாங்க அப்டின்னு அப்ப ராஜாக்கு கோபம் வருது அப்ப அரண்மனையில நாங்க சொல்றதுதா நீங்க வந்து கடைபிடிக்கணு ஃபாலோ பண்ணணு நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லா பண்ணக் கூடாது அப்டின்னு சத்தம் போட்றாரு அப்ப வந்து தானியல் என்ன சொல்றாருன்னா உங்க உணவு நீங்க குடுங்க உங்க வேலைக்காட்களுக்கு நாங்க இத சாப்ட்றோ யார் வந்து அதிக பலமா இருக்காங்கன்னு பாக்கலா அப்டின்னு சொல்லிறாரு ராஜாட்ட ராஜாக்கு அப்பயே அவரு மேல ரொம்ப கோவோ வந்திருது அதுக்கப்றோ செரி வேற எதாவது காரணத்துல இவன பிடிக்கலா அப்டின்னு விட்டுர்றாங்க அதுக்கப் அப்றோ பாத்தா இவரு வந்து எல்லாரு வந்து தன்ன வணங்கணுன்னு சொல்லி ஒரு செல வெச்சிருக்காருன்னு சொன்னேன்ல பொட்செல இந்த தானியல்லு அவர் ஃப்ரெண்டுகளு இந்த பொட்செலய வணங்கறதே இல்லயா கும்பிடவே மாட்டாங்களா அதுக்கு பதில என்ன பண்ணுவாங்கன்னா மூணு வேலையு எப்டின்னா காலை மதியம் மாலை அப்டி மூணு வேலையு அவங்க ஜெபிச்சுட்டுதா இருந்திருக்குறாங்க யேசு கிறிஸ்துவ
ம்ஹு
அப்ப பாத்துக்கோங்களே அவங்க அந்த அரண்மனைல இருந்துட்டே வீட்டுக்கு வந்தாலு அவங்க வந்து ஜெப தா பண்ணிரு காங்க மூன்று வேலையு அந்த ராஜாவா அவங்க கும்பிடவே இல்ல இந்த செலயை நமக்கெல்லா பயமா இருக்கு இல்லைங்களா கும்பலனா ஏதாவது பண்ணி போடுவாரோ கொலை பண்ணிருவாரோன்னு ஆனாலு இவங்க துணிஞ்சி அந்த ராஜா சொன்னத கேக்காம கடவுளதா நாங்க ஆராதிப்போ எங்களோட தேவன் வந்து ஜீவனுள்ள தேவன் அவரத்தா நாங்க ஆராதிப்போ அவரத்தா நாங்க வந்து கும்பிடுவோ வணங்குவோ அப்டின்னு சொல்லிறாங்க அது அந்த ராஜாவுக்கு ரொம்பவே கோவ வந்துருது ஒடனே அவங்கள தூக்கிட்டு வந்து தீ எரியிற அக்னி தளல்ல தூக்கிப் போட்டுறாங்க அவங்க நாலு பேத்தையு போட்டா அவங்க நாலு பேர் எரிஞ்சுட்டு இருக்கறாங்க தீல அப்ப இவரு நெனச்சிட்டாரு இன்னைக்கு செத்து எல்லாரு சாம்பலாயிருவாங்கன்னு ஆனா எரிஞ்சிட்டு இருக்கிறவர் கூட அந்த தீல போட்டவங்க கூட இன்னொருத்தரு இருக்கற மாரி அவங்களுக்கு தெரியிது நெணல் போய் பக்கத்துல போய் பாத்தா அந்த தணலுக்கு பக்கத்திலயே போவே முடியாதுங்களா அவ்ளோ எரித்தனலாமா ஆனா பாத்தா அதுல யாருமே எரியவே இல்லையா அப்டியெ இருக்குறாங்களாமா
ம்
அப்படி ஒரு அதிசயமா கடவுள் வந்து அவங்க நாலு பேத்தையு காப்பாத்திட்டாரா ஏன்னா தானியல் வந்து மூணு வேலையு ஜெபிச் ச்சதுனால
ஓ சரிங்க
ஆ அந்த மாரி நெறைய இதுல வந்து கடவுள் வந்து தானியல காப்பாத்திருக்காரு ஏன்னா தானியல் வந்து மூணு வேலையு ஜெபிச் ச்சாரு அவர் ஒருவரே தேவன் ஒருவரே யேசு ஒருவரே தேவன் அப்டின் சொல்லிட்டு அவர பத்தி அவரு சாட்சி கொடுத்தாரு அவருக்கே அவரு வந்து சாட்சியா இருந்ததுனால கடவுள் வந்து எல்லா இக்கட்ல இருந்து அவர காப்பாத்திருக்காரு அதுக்கப்புற சிங்க கேபியில கூட ஒரு நாள் தூக்கி போட்டாங்க அவர ரொம்ப பசியோட இருந்த சிங்க கேபில அவர போட்டப்ப கூட மூணு நாள் பசியோட இருந்து ஒரு மாசம் பசியோட இருந்த சிங்கத்தெல்லா அதுல போட்டு அடச் ச்சு வச்சிருப்பாங்களா ஆனா அந்த சிங்கமே இவர சாப்பிடல்லன்னா பாத்துக்கோங்களே அந்த சிங்கத்தோட வாயவே கட்டி போட்டாரா அதுக்குதா ஒரு ஒரு ஊலிக்காரர் சொல்லுவாராமா சிங்கமே அப்ப ஃபாஸ்ட் ஸ்டிங்ல இருந்திருக்கு தானியலோட சேந்து அந்த சிங்கமு ஃபாஸ்டிங்ல இருக்குன் சொல்லுவாராமா அப்டி இருந்திருக்குதாம சிங்கமு சாப்பிடாம எப்டின்னு பாருங்ளே ஒரு கொல பசி சியோட இருந்த சிங்க சாப்பிடலன்னா எப்படி இருக்குன் பாருங்க அப்ப இது எல்லாமே கடவுளோட கிருபதா அவருக்கு கெடச்சிருக்கு அப்போ எதுனாலன்னா கடவுள் ஏ அவர அவ்ளோ காப்பாத்திருக்காரு இவ்ளோ இக்கட் இருந்து இவ்ளோ பிரச்சனைகள்ல இருந்து கடவுள் அவர காப்பாத்திருக்காரு அப்டின்னு பாத்தோம்னா அவர் மூணு வேலையு கடவுளு துதிச்சதுனாலதா அதே மாரி நம்மளு எந்த பிரச்சன வந்தாலு நம்ம ஜெபத்த மட்டு கையில எடுத்துட்டு மூணு வேலையு நம்மளு துதிச்சோன்னு வெச்சுக்கோங்களே கடவுளு நம்மளையு எல்லா பிரச்சனையில இருந்து காப்பாத்துவாரு இல்லிங்ளா சிஸ்டர்
கண்டிப்பா சிஸ்டர் நீங்க இப்ப தானியல் இந்த ஆ சிறைச்சாலைல போட்டதெல்லா சொல்லும் போது எனக்கு நம்ம வேதத்துல வந்து யோசேப்ப வந்து இப்ப ஞாபகோ வருது இப்ப யோசேப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரிதா கடவுள ஜெபிச்ச ஒரு நல்ல பைய ஆனா அவங்களோட உறவுகள் மத்தியில அவங்க சகோதரர்கள்லா அவர வந்து அவங்க அப்பா அவர் மேல ரொம்ப கடைசி பையங்கறதுனால ரொம்ப செல்லமா அவங்க அப்பா வளத் த்ததுனால அந்த பைய மேல வந்து சகோதரர்கள் எல்லா பொறாம கொள்றாங்க
ஆ ஆ ஆ
பொறாம கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்க இப்ப தானியல் சொன்ன மாரியே யோசேப்புக்கு வந்து என்ன இருக்குன்னா ஆ கனவுகள் வருன்னு வெச்சுக்கோங்களே அப்ப கனவுகள் வரும்போது அந்த கனவுகள் வந்து ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க சகோதர் எல்லா அவர வணங்குற மாரி ஒரு கனவு காண்றாரு அதனால அத வந்து அவங்க எல்லாத்துக்கிட்டயு சொல்லும் போது வந்து அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப கோவப்படுறாங்க இவ சின்ன பைய இவ வந்து நம்ம போய் ஆ இவன வணங்குவோமா அப்டின்ட்டு
பொறாம மாரி ஆயிருது
ஆமா அப்ப அவ என்ன பண் ண்றா சேரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க அண்ணல்லா ஆட எல்லா மேய்சட்டு இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு அவங்க அப்பா வந்து அனுப்புறாரு இவனு போயி பாக்க போறா போற சமயத்துல என்ன ஆகுது அப்டின்னா அவங்க அண்ணங்கல்லா இவங்க மேல பொறாமப்பட்டுட்டு
செரிங்க சிஸ்டர்
ஒரு ஃப்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு குழிக்குள்ள போட்றாங்க அப்றோ பாத் பாத்தீங்கன்னா இந்த டிரெஸ்ஸ கொண்டு போய் நம் அப்பாட்ட ஒரு ஆட அடிச் சோ அந்தோட ரத்தத்துல தேய்த்து எதோ மிருகோ வந்து தம்பிய வந்து
கொண்ணுட்ட மாரி காட்
எல்லா ஆ ஆமா அப்டி சொல்லிட்டு அவங்க பண்றாங்க அப்றோ கொஞ்சோ நே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வியாபாரிகள் அந்த வழியா நடந்து போறவங்க கிட்ட வித்துர்றாங்க அப்ப கடவுளோட சித்தத்தின்படி யோச எங்க போறாருன்னா பார்வோன்ன இருக்கிற எடத்துக்கு போறாரு அப்ப அங்க போகும்போது அங்கயு அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஆ அங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பார்வோனுக்கு வேல செய்யற ஒருத்தரு கிட்ட வந்து இவரு ஆ வந்து அடிமையா இருக்காரு அங்க வந் ந்து அவரோட மனைவி மூலிமா இவரு வந்து தப்பான ஒரு பொய் சாட்சி மூலியமா என்ன பண்றாங்கன்னா சிறைச்சாலைக்கு தள்ளப்படுறாங்க அப்றோ சிறை சாலையில போயிட்டு ஒரு ரெண்டு பேரோட கணவ என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு விவரி சொல்றாரு சொல்லு போது நீ வந்து என்னையு நெனச்சுக்கோ அப்டின்னு ஒருத் திட்ட சொல்றாரு ஆனா அவரு அவர் அங்க மறந்து போயிறாரு ரெண்டு வருஷமா
செஞ்சோ
ஆ இப்டி எல்லாருமே வந்துட் டு அவர வந்து அவரு செஞ்ச எதயுமே யாருமே நல்லதாவே எடுத் த்துக்கலனு வச்சுக்கோங்களே ஆனா ஒரு ஸ் சூழ்நிலைையி என்ன வருது அப்டின்னா பார்வோன் ராஜாக்கு ஒரு கனவு வருது அந்த கனவ வந் து யாருனாலயு விவரிச்சு சொல்லவே முடில அப்ப ஒடனே அந்த டைம் தா அவ அந்த சிறைச்சால இருந்த ஒருத்தருக்கு வந்துட்டு இது மாரி யோசிப்போட ஞாபக வந்து இது மாரி ஒருத் த்த வந்து எனக்கு சொன்னாங்க போது யோசிப்ப அந்த எடத்துல வந்து உயர்த்தி கொண்டு போய் எங்க பண்றாங்க பார்வன் ராஜாக்கு முன்னாடி வைக்கிறாங்க அப்ப பாத் பாத்தீங்கன்னா அங்க அவ வந்து அவருக்கு ராஜாக்கு அடுத்தபடியா அவனுக்கு அந்த ஸ்தானத்த குடுத்து அவரு என்ன பண்றாரு இந்த நாடு முழுவதையு வந்துட்டு அ யோசிப்புக்கு வந்துட்டு கீழ வந்து இயங்குற மாரி பண்றாரு
ஓ சரிங்க சிஸ்ட
இது எல்லாமே வந்து யோசிப்பு வந்து மத்தவங்களுக்கு தீங்கு நெனைக்காம அவனுக்கு முடிஞ்ச நன்மைகள செஞ்சதுனால தா
ஆமா ஆமா செரிங்க சிஸ்டர்
அப்றொ பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சகலா வரு அப்டிங்கற மாதிரி அவரோட கனவுல வந்துரு அதே மாதிரி ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்றோ பஞ்சகால வரு அப்ப யோசிப் போட சகோதரர்கள் வந்து அந்த எடத்துல திருப்பி வந்து யோசிப்புகிட்டயே அவங் கண்ட கனவு மாதிரியே வந்து வணங்குறாங்க
ஓ அப்ப அது பலிச்சிருச்சு கனவு இல்லங்ளா ம் ம்
இப்போ ஆனாலு வந்து யோசிப்பு என்ன பண்றா அவங்க சகோதரன் தெரிஞ்சு அவங்க அப்பா இருக்காராங்கறதெல்லா விசாரிச்சுட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷ வந்து சரி நம்ம அப்பாவ எல்லாரு இங்க கூட்டிட்டு வந்தலா இன்னு பஞ்ச கால தான அப்டின் ங்கிற மாதிரி அவ சகோதர எல்லாரையு கூட்டிட்டு வரா அப்ப அவங்க சகோதரன் லா என்ன சொல்றாங்க ஐயோ நம்ம இவன வந்து வித்துட்டோமேனு ரொம்ப சங்கடப் படுறாங்க பயந்துக்கிறாங்க இவ இப்ப இவ்ளோ ஆ அதிகாரியா இருக்கானே அப்டின் சொல்லிட் அப்ப பாத்தீங்கன்னா யோசிப் ஒரு வார்த் த சொல்வா நீங்க வந்து என்னைய இந்த எடத்துக்கு அனுப்பிவுடல என்னோட கடவுள் தா என்ன இந்த எடத்துக்கு அனுப்பி வுட்ருக்காரு அதனால நீங்க அத குறிச்சு கவலபட வேண்டா அப்டின் சொல்லிட்டு
ஆமா ஆமா
இப்ப நம்மள மனுஷங்க நெறைய பேர் பாத்தீங்க அப்டின் சொன்னா இப்ப நம்மளுக்கு ஏதாச்சு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சுச்சுன்னா மத்தவங்க நம்மளுக்கு செஞ்ச தீமைக்கு அவ அப்டி பண்ணிட்டால நம்ம அத ச செய்யணு அந்த மாதிரி ஒரு ஆ எண்ணங்கள் தா நம் மளுக்கு வரு ம் பழிக்கு பழி வாங்குற மாரி ஆனா நம்ம அந்த மாரி இருக்க கூடாது கடவுள் எது அனுமிச்சாலு கடவுள் நம்மளுக்கு அனுவிச்சிச்சிருக்காருனு சொல்லிட் ட்டு மத்தவங்களுக்கு வந்து நம்ம பழி வாங்கறத விட்டுட்டு நம்ம நம்மளோட வேலய செஞ்சோனா கடவுளோட ஆசீர்வாத நம்மளுக்கு எப்போதுமே இருக்கு சிஸ்டர்
செரிங்க ஸ்டர் செரிங்க ஸ்டர்
அந்த யோசேப்போட வாழ்க் கேன்ல வந்து நம்ம கத்துக்கறது அதுதா அவ அவனுக்கு வந்து அந்த பதவி வந்தோன அவனுக்கு தீங்கு செஞ்ச எல்லாரையுமே நம்ம தண்டிக்கணுல்லா நெனைக் க்கவேல அவனோட காரியம் என்ன ஆ எல்லாரு அவனுக்கேனா நெனச் சின்ன அந்த சிறைச்சாலைல இருக்கும் போது அவனுக்கு எதித்தா எல்லாரு பேசிருக் க்கலா அந்த மாதிரி நெறைய பேத்த அவ பண்ணிரு க்கலா ஆனா எதுவுமே அவ பண்ணாம என்னா பண்ணிட்டானா அவனோட குடுத்த வேல என்ன அத மட்டுமே செய்